கேக்குதா
ஹலோ தோழி நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்குது
ஆ சொல்லுங்க எபடி இருக்கீங்க இன்றைய பொழுது காலைல எப்டி போச்சு உங்ளுக்கு
நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே
சாப்ட்டாச்சா
இன்னு சாப்பலைங்க கொஞ்ச காலைல கொஞ்சோ டீ குடிக்கறதே லேட்டா குடிச்சதுனால கொஞ்ச சாப்பறது கொஞ்ச டைம் தள்ளி போயிருக்கு உங்ககிட்ட உரயாடல முடிச்சுட்டு போய் சாப்பலான்னு இருக்க
ஓகே ஓகே ஓகே ஹலோ ஹலோ
இல்ல என்ன கேக்குது நீங்க பேசுறது எனக் கேக்குது சொல்லுங்க
ஓகே ஓகே நம்ம இந்த இப்ப இப்போ நம்ம வந்து இந்த பள்ளி பருவத்த பத்தி பேசலாமா
ம் பேசலாம் சொல்லுங்க உங்க குழந்தை பருவத்துல நீங்க என்னென்ன பண்ணீங்க குழந்தை பருவம்னாலே அது ஒரு சந்தோஷமான விஷயம் அதுவும் நம்மளோட பள்ளி பருவத்துல எல்லாம் எவ்ள நறைய அனுபவங்கள் எலாம் இருக்கும்ல்ல அத பத்தி நம்ம நல்லா அப்ப உரயாடலாம் நீங்க சொல்லுங்க மொதல்ல உங்களோட பள்ளி பருவ த்துல நீங்க என்னென்ன பண்ணீங்க சில குறும்புகள்லாம் பண்ணிருப்பீங்கல அத பத்தி கொஞ்ச சொல்லுங்க
ஆமா ஆமா நா ஆக்சுவலா எங்க வீட்ல நான் கொஞ்ச நாட்டி மத்த எல்லாரயும் விட நா கொஞ்ச துரு துருன்னு இருக்கற ஆளு பள்ளி பருவத்துலன்னா நம்ம அப்போ அப்போ இருந்த ஸ்கூலுக்கும் இப்போ இருக்கறதுக்கு நறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லயா அப்பல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போனா ஒரு பக்கம் புக்க போட்டுட்டு ஓடி போய் குளத்துல டிச்சுட்டு அதுக்கப்றம் ஸ்கூல் போறோம் அந்த மாதிரிலாம் இருந்துருக்கோ அப்றம் ஸ்கூல் போறன்னு சொல்லிட்டு போயிட்டு ஓக்காந்துட்டு பொறுமையா ஸ்கூலுக்கு போறது பஸ்ஸ விட்டுட்டோன்னனு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துறது திரும்ப எனனைக்காவது நா நறைய நாள் ஏதாது டெஸ்ட்டு சொல்றன்க்கு இங்கிலீஷ் டெஸ்ட் வக்கற அன்னிக்கல்லா போயிட்டு பஸ் மிஸ் ஆயிடுச்சுமா அப்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருக்க அந்த மாரிலா பண்ணிருக்கே டெஸ்டுக்கு படிக்காம போன அன்னிக்கல்லா அந்த அதல்லா வந்துட்டு அப்போ அப்போ இன்னைக்கு எங்கூடயே இன்னு ஒரு ரெண்டு பேரு சேந்து சேட்ட ஆமா எல்லாரு மொத்தமா வந்துருவோ ஒருத்தவங்கள போன டவுட் ஆகனு சொல்லிட்டு படிச்ச பிள்ள போகும் பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு அதயும் சேத்து கூட்டி நாங்க
நீங்க கெட்டதும் இல்லாம உங்க கூட இருக்கற எ நல்லா படிக்கற பசங்களையு கெடுத்து விட்டுறது
ஆமா அப்டி இல்ல இப்ப பஸ்ஸு நிக்கலயா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ்ஸாண்டக்கு போன நாலு பேரும் போக கூடாது இல்லயா அதனால சொல்லி அவங்களையும் சேத்து கூட்டிட்டு வந்துருவோ ஏ நீ மட்டு போன அப்புற டவுட் வருல வீட்ல அப்படா பஸ் இங்க நிக்காம போயிடுச்சுன்னு சொல்லணும்ல அதுக்காக
ஓகே பரவால்ல நறைய விஷயங்கள் பண்ணிதா இருக்கீங்க போல நீங்க சொல்ற மாரி அந்த அ வாய்க்கால்ல குளிக்கறது அந்த மாரி விஷயங்களு நா பண்ணிருக்க நா ஏனா ஐந்தாம் வகுப்பு வர வந்து எங்க கிராமத்துக் ள்ளாரயே வந்து பள்ளி இருந்துச்சு அப்ப பாத்தீங்கன்னா காலைல போயி வாய்க்கால்ல ஒரு வாட்டிக் குளிச்சுட்டு ஸ்கூல் போவோ போயிட்டு மதிய உணவுக்காக பெல்லடிப்பாங்க அ அதோடயே வந்து அங்க வாய்க்கால்ல குளிச்சுட்டு வந்து அதுக்கப்ற சாப்ட்டுட்டு பக்கத்துலயே வீடு இருக்கும் சாப்ட்டுட்டு மறுபடியு நாங்க போவோம் அந்த மாரி விஷயங்கள் நெறயவே இருக்கு அப்றோ ஸ்கூல் கட்டடிச்சுட்டு எல்லாரும் பா திங்கனா காலேஜ் கட்டடிப்பாங்க இல்ல ப அ ஆறாவது ஏழாவது எட்டாவதுக்கு மேலதா கட்டடிப்பாங்க நாங்கலா பாத்தீங்கன்னா மூனாவது நாலாவதுலா பாத்தீங்கன்னா ஆ எங்களுக்கு அஞ்சாவது வ வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாரு அவுரு கொஞ்சோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு ஆ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் வரால் அன்னிக்கு வரால செரி வரலன்றனால நாங்க என்ன பண்ணோ ரெஸ்ட்ரூம் போறோ அப்பிடின் கேட்டுட்டு வெளியில போய் ரொம்ப ஆட் டம் போட்டு விளையாடிட்டுருந்தோ பாத்தீங்கன்னா ஒரு பாதி நேரத்திலே திலும்ப வந்துட்டாரு வந்துட்டு லஞ்சுக்கு பெல்லடிப்பாங்கல்ல அந்த டைம் போம்போது போய் சார்கிட்டமாட்டி நல் ல்ல அடி வாங்கி அது இன்னுமே எனக்கு ஞாபகோ இருக்கு பாத்தீங்கன்னா நல்ல மணலு அந் து அந்த ஒரு மணி வெயில்ல எங்க ரெண்டு பேரயுமே முட்டி போடவச்சாரு அந்த மாரி விஷ்யங்கல்லா நெறைய இருக்கு நீங்க அந்த மாரி மாட்டி இந்த மாரி பணிஷ்மெண்ட் வாங்கனது எதாவது உங்களுக்கு ஞாபகோ இருந்தா சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா நா ஒரு டைம் செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும் போது க்ஸுலா என்னோட ரேங்க்கார்ல எங்க அப்பா சைன் பண்ணமாட்டன் சொல்லிட்டாங்க நா படிக்கமாட்டே அப்பிடின் சொல்லிட்டு என்ன ஸ்கூல்லே அனுப்ப கூடாதுன்னு எங்கப்பா சொல்லிட்டுருந்தாரு எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு தெரியாம என்னைய ஸ்கூல் சேத்துட்டாங்க ஆக்சுலா அந்த ரேங்க் கார்டு கொண்டு வத்து குடுக்குபோது அதுல சைன் போடமாட்டன் அப்பா சொல்ட்டாங்க சைன் போடமாட்டேன் சொன்னா அப் ப்போ எங்க அம்மாவ போடுன் சொன்னதுக்கு இல்ல இல்ல அப்பா திட்டுவாரு நானு போட மாட்டே அப்பிடின் சொல்லிட்டாங்க அதனால சொல்லிட்டு எங்க அப்பாவோட சைன நானே போட்டு கொண்டுபோய் குடுத்துட்டே டில எங்க வீடு வந்து ஸ்கூலுக்கு அப்டியே பக்கத்துல ஸ்கூல் காமொண்டு வீட்டோட காமொண்டு ஒன்னு அந்த சார் வந்து அப்பாவுக்கு கிளாஸ் எடுத்தவங்கதா எனக்கு கிளாஸ் எடுத்த சார் அவங்க வந்து அப்பாவ கூட்டு அ ஏகிட்டயே சொல்லாம எங்க அப்பாவ கூட்டு எங்க அப்பா பேர சொல்லி பாத்தியா ஒன்னோட சைன ஓ பொண்ணு எவ்ளோ அழகா போட்ருக்கானு இவள போய் படிக்க மாட்டான்னு சொல்லி ஸ்கூல் சேக்காம இருந்துட்டியே நீ அப்டின்னு சொல்லி ஒரு நாசுக்காமாட்டி விட்டாங்க
ஆ பரவால்ல
முடியாது அப்ப வாங்கன அடியெல்லா
பரவால நெறைய நல்ல அனுபவம் தா பண்ணிருக்கீங்க போல இந்த மாரியான நா கொஞ்சோ பண்ணது கெடையாது ஆ எ இது மாரி என்ன அந்த ரேங்கால சைன் சொன்னோன்னே எனக்கோ இன்னு ஞாபகோ இருக்குங்க ஒன்னு அது ஏ லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு அனுபவங்க அது அம் நா வந்து ஆறாவ ஏழாவதா எனக்கு அது சரியா ஞாபகோ இல்ல அப்ப பாத்தீங்கன்னா அப்பெல்லா கொஞ்சம் படிக்கமாட்டே நா அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா எட்டாவதுக்கு மேலதா நல்லா படிச்சேன் நெனைக்கிறே அப்ப அந்த ஏழாம் படி ஏழாவதா இல்ல ஆறாவதான் சரியா தெரியல அப்ப பாத்தீங்கன்னா ஆ ஒரு இங்கிலீஷ்ல மத்து ஃபெயில் ஆயிட்ட போல இது வந்து ரேங்க் கார்ல வந்து ஸ்கூல்ல வந்து சைன் போணு சொல்ட்டாங்க ஏனா நா ஃபெயில் ஆயிட்டே அதனால வந்து ஸ்கூல்ல வந்து சைன் போடணும் அப்டின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சாரு சரின் ப்பாவதா கூட்டிட்டு வந்தே க ஆ கூட்டிட்டு வந்துட்டு அவர சைன் பண்ண சொல்லு போது பயங்கர திட்டு எங்கப்ப ப்பா என்ன பிடிச்சிட்டு என்ன நீ உன்ன படிப்பேன் சொல்லி வச்சே இப்பிடில்லா பண்றியே நீ அப் அப்பிடி இப்பிடின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த மேம்ம டீ சார் முன்னாடி பயங்கரமா திட்டிட்டு சரி நா இனிமே ஒழுங்க அவள படிக்க வைக்கிறேங்க அப்பிடின் சொல்லிட்டு சைன் போட்டு வந்ட்டாரு வந்து என்ன வெளியில கூட்டிட்டு போயி என்ன சொன்னாருங்கன்னா ஏ நீ இதெல்லாதா இது பண்ணிக்காத நா அவுங்களுக்காகதா உன்ன திட் ன்னே அதுக்கெல்லா பயந்துட்டு இப்டியெல்லா அழக்கூடாதுன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல உக்கார வச்சி அ நெறைய எனக்கு புடிச்சதெல்லா வாங்கி குடுத்து நா சாப்பறத எங்க அப்பா அப்டியே உக்காந்து பாத்துட்டு இருந்தாருங்க அந்த பி அந்த விஷயத்த வந்து என்னால மறக்கவே முடியாதுன் சொல்லலா
ஓகே ஓகே இப்போ ப இப்ப படிப்புன்றது ஸ்கூல்ல நீங்க படிக்கலேனா கூட நீங்க வீட்டுக்கு வந்தா டியூஷன் போகணும் நெக்ஸ்ட் நீங்க வேற என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்ன இருக்கு ஸ்கூல்ல பீஸ் கட்டி படிக்க வைக்கிறது பத்தாதுன்னு அது இல்லாத நீங்க டியூஷன் அனுப்புங்க இன்னும் மார்க் பத்தல இன்னும் மார்க் பத்தல இன்னும் எடுக்கல எல்லாருக்கும் அந்த தாட்டே தா இருக்கு எல்லாரும் இப்ப நூத்துக்குநூறு எக்கணுன்னா அப்ப தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்ல்லா எந்த பசங்க ங்க எடுக்குறதுனே தெரியல எல்லாரும் இப்டியேதா நெறைய பேரோட பேரண்ஸ்ஸோட மனநெலம அப்டிதா இருக்கு ஏ பிள்ள ஹண்ட்ரட் எடுக்கணும் அப்டின்ற மாதிரி
உண்மதா நீங்க சொல்றது கரெக்ட் தா எல்லாருமே அப்டிதா எதிர்பாக்கறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நறைய இப்ப அந்த காலத்துல இப்ப நம்ப படிச்ச டைம்ல்லா பாத்தீங்கன்னா ஆ எனக்கு நா எனக்கு இன்னும் அனுபவம் இருக்கு டென்த் படிக்கும் போது நா மேக்ஸ் நல்லா பண்ணுவே அப்ப எங்க சார் வந்து ந்து நா நயண்டி டூவோ நயண்டி த்ரீயோ ஏதோ சம்திங் எடுத்தேன்னு நெனைக்கிறே அதுக்குமே எங்க சார் வந்து என்ன அடிச்சாரு ஏன்னா ஹண்ட்ரட் மார்க் எடுக்கணும் நீல்லா மேக்ஸ்ல எதுக்கு இவ்ளோ கம்மியா எடுத்திருக்க நயன்டி த்ரீல்லா மார்கே கெடையாது அப்டின்னு சொல்லிட்டு அடிச்சிரு க்காரு நா அந்த அடி வாங்கிருக்கதா ஞாபகம் இருக்கு என்னோட பசங்க நல்லா படிக்கும் படிக்கிறதுனால படிக்கணும் அப்டின்னுவே எனக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும்னு ஆச தா நீங்க சொல்ற மாரி எனக்கு ஃபுல் மார்க் எடுக்கனுன்னு ஆச ஆனா வந்து எதனாலன்னா அவங்களுக்கு அவங்க வந்து நல்லா படிக்கிற பசங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷ் ஷயங்கள் அந்த விளையாட்டு புத்தியால படிக்க மாட்றாங்க அப்ப நீ படிக்கிற பையே தான படிக்கிற பையே ஏ மார்க் கொறையற அப்டின்ற மாரி எனக்கு கோவோ வரும் படிக்காத பையன் உனக்கு ஏறலேன்னா ஓகே பரவால்ல இப்ப தமிழ் வந்து ஏ பையனுக்கு வராதுங்க அதனால சோ ஓகே ஓவரால் நீ மார்க் எடுத்தா போதுண்டா நீ ஃபெயில் மார்க் எடுத்த த்துற கூடாதுன்றதால நா போராடுவே தமிழ்ல மட்டும் மத்தபடி எல்லாத்துலயுமே நல்ல மார்க் எடுக்கணும் ஏன்னா உனக்கு எல்லாம் தெரியும் அப்டின்ற மாரி நா சொல்வே உங்க பசங்கள நீங்க அந்த மாரி ஏதாவது பண்ணுவீங்களா
கண்டிப்பா எல்லாருக்கும் நீங்க சொல்ற மாரிதா எல்லா ஃபுல் மார்க் எடுக்கணு அப்டின்ற தாட்டுலதா சொல்லி தந்துட்டே இருப்போ ம் நீங்க சொன்ன மாரி உங்க அப்பா சொன்ன மாதிரி ஏ புள்ள என்னைக்க படிக்க போகுது அது படிக்குனு ஏ வீட்டுக்கார் சொல்லுவாங்க நீ இப்டி அடி க்குறதுனாலயோ கத்துறதுனாலயோ இல்ல ஃபுல்லா மார்க் எடுக்கணுன் நெனக்கிறதுனாலயோல்லா படிக்க முடியாது அதுங்களா படிக்கணுமோ நீ அவங்கள புஷ் பண்ணி படிக்க வெக்க முடியாது கண்டிப்பா அப்டின் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா நீங்க சொல்ற மாரி எனக்கு நா போற பிரச்சனைக்கு எனக்குல்லா வரணு மார்க் நல்லா எடுக்கணு அப்டின்னு நா எக்ஸ்பெட் பண்ணிட்டே இருப்பே அவங்களுக்கு
பரவால்ல அந்த மாரி விஷயங்கள் தா நம்மளுக்கு இருக்கணு இப்ப பசங்களுக்கு படிப்ப தவர மத்த விஷயங்கள்லயு வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணு இப்ப அவங்க உடம்ப பாத்துக்கிறதோ இல்ல மத்த விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் பண்றது இந்த மாரி எல்லா இருக்கணு ஆனா இப்ப இருக்கிற பசங் பசங்க என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா வந்த உடனே லேப்டாப் பாக்கறதுட்டு மொபைல் பாக்கறது இததா பண்றாங்களே தவர வெளில போய் வெளைட்றதில்ல இந்த மாரி விஷயங்கள்ல பண்ணவே மாட்றாங்க அத கொஞ்ச கொஞ்ச மாத்தணு நம்ம இருக்குற அந்த பருவத்துல்ல ஞாபகம்னா நம்மளோட குழைந்தை பருவத்துல நம்ம பண்ண விஷ் விஷங்கள் வந்து இந்த பசங்களுக்கு கெடக்கலேன்ற வருத்தோ எனக்கு நெறையவே இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்ததுனால நம்ம வந்து வெளியில வந்து வெளையாட்றது நெறைய பசங்க கூட பேசுறது பழகுறது அதெல்லா இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்னா என்னோட பையனே எடுத்துக்கிட்டாலு அவ வந்து வெளியில யாராவது வந்தா கூட அவ பேச மாட்ற்றா என்னோட அண்ணா அண்ணி கூட வந்தா கூட அவங்க சரியா பேசுறது கெடையாது அவங்க கம்ளைன் பண்ணுவாங்க என்ன இப்டி வச்சிருக்க பிள்ளைய நீனு ஒழுங்கா பேசவே மாட்றானே அப்டின்ற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது வந்து அந்த ஒரு சூழல் வந்து இப்ப இந்த வாட்டி இங்க இரு இந்த ஜென்ரேஷன் முக்காவசி பசங்களுக்கு அது கெடைக்கலன்றது என்னோட வருத்தொ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அத பத்தி ஏதாவது தெரிஞ்சா
கண்டிப்பா இதுவே கிராமத்துல வளந்தவங்களுக்கு நகரத்துல வர்ற வளர்ற கொழந்தைங்களுக்கு நெறைய வித்தியாசொ இருக்கு கிராமத்துல இருக்கிற மாதிரி இங்க நகரத்துல கெடையாது நாம இங்க வெளியில போக முடியாது அந்த மாரி பீஸ்புல்லா எட இருக்காது எட வசதி முன்னாடி இருக் க்காது வெளையாட்றதுக்கு தகுந்த எட வசதியே இங்க இல்ல இல்லேங்ளா வெறு கட்டடங்களா இருக்கிற எடத்துல போய் கொழந்தைங்க எங்க வெளையாடுவாங்க எங்கேயு வெளையாட முடியாது சத்தம் போட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க சத்தம் போட்றாங்கன் சொல்லுவாங்க எ பால் போட்ட அங்க வந்து விழுந்துருச்சின்னுவாங்க பிரச்சனைகள் மட்டு தா இங்க வரமா தவிர மத்தபடி நீங்க நம்ம சின்ன வயசுல கிராமத்து சைடு ருக்குற மாரி கண்டிப்பா நகரத்து சைடு ருக்க முடியாது இப்பவு கிராமத்துல ருக்குற பசங்கல்லா ஆக்டிவா நல்லா இருக்காங்க பட் நம்ம இந்த மாரி நகரத்துக்குள்ளயே வளர்ற பசங்க தா வெளியிலேயே வராம போனு மொபைலு டிவி அப்டின்னு அதுக்குள்ளயே அடங்கி கெடக்காங்க இன்னமும் கிராமத்துல ருக்குற பசங்கல்லா வெளியில போய் விளையாட செய்யிறாங்க மி எல்லாமே பண்றாங்க இப்ப ஊர்ல இருக்கற பசங்களுக்கு நீங்க நகரத்துல இருக்கறவங்களுக்கு கிராமத்துல இருக்கற பசங்களுக்கு நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அவங்களோட பேச்சி நாம கிரா நகரத்துல ருக்கற பிள்ளைங்களுக்கு நாம எல்லாத்தையு சொல்லி தரோ கிராமத்து பிள்ளைங்க அவங்களா கத்துக்குறாங்க ஏன்னா அவங்க வெளில போய் வெளையாட்றாங்க நெறைய பேர பாக்குறாங்க பழகுறாங்க அதனால சொல்லிட்டு அவங்ளா கத்துக்குறாங்க
உண்ம நீங்க சொல்றது உண்மையான விஷ்யம் அது வந்து நம்மளு கொஞ்ச கொஞ்ச பழக்கப்படுத்தி அந்த பசங்கள வந்து மத்தபடி அவுங்க எப்டி இருக்காங்களோ கிராமத்துல இருக்கிறவங்க நல்ல பழக்கோ உள்ள அ பழக்கத்தோட எல்லார் கூடயு பேஸ்றது பழக்க ல்லா இருக்குல்ல அந்த மாரி இந்த பசங்களையு மாத்தணு அப் அப்டின்றத்தா நானு பண்ணிட்ருக்கே எ பசங்கள்ட அவுங்க கொஞ்சோ கொஞ்சோ மாறிடுவாங்கன் நெனக்கிறே நம்ம நெறைய நம்ம குழந்தை பருவத்த பத்தி பேசிட்டோனு நெனைக்கிற ஓகே நம்ம நம்ப மறுபடியு சந்திச்சா பேசலா நன்றி
கண்டிப்பா நானு உங்களோட பேசுனதுல எனக்கும் மகிழ்ச்சி இன்னொருதா சந்தர்ப்ப வரும்போது கண்டிப்பா நம்ம இத பத்தி வேற ப டாபிக்ல நம்ம பேசலா நன்றி
நன்றி